ஹலோ ஆ கேக்குது
அம் பின்னேடி எக்கோ அடிக்கிது
இப்போவு எக்கோ அடிக்கிதா
ஆமா
போ
ஆ இப்போ ஓகே
ஆ இப்போக்கேவா ம் ம் சொல்ங்க
உங்ளுக்கே தம்பி சிப்லிங்ஸ் யார்ரா
தம்பி மட்டுந்தா
தம்பி
ஒங் ஒங்குளுக்கு தம்பி ரெண்டு தம்பியா எனக் ஒரு தம்பி தா
எனக்கு ரெண் தம்பி
சன்னா
கஷோ ஒன்ன வெச் சமாளிக்கதே கஷ்டோ நா ஒன்னுக்கு ரெண்டு வெச்சு ஒர்த்தங்கிட்ட சண்ட போட்டே இருப்போ சொல்லுங்க நீக சொல்லுங் நீங்ஸ்
அ அது‌ல்லாம அவன படிக்க வெக்கிறது நம்ம தலைல கட்டிருவாங்ளா அது அதுக்கு மேல கஷ்
கலசிய ட்யூசன் டீச்சர் ஆக்கிருவாங்க எனமோ நம்மதா அவோ கம்மி மார்க் எடுத்ததுக் பொறுப்புங்குற மாரி
ஆமா இந்த இயர் தா என்ன படிக்க வச்ச சொல்லிருக்காங்க அவன
இந்த வர்ஷ நா தப்பிச்ச ஒரு ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தனுக் ஷிவ்ட் ஆயிட்ட ஒருத்த வந்துட்டு இப்போ ட்யூஷன்க் அம்ஷ்ட்டோ இன்னோரு தம்பி சின்னப் பைய அவுனுக்கு வந்து சொல்லி் குடுக்கணு அப்டின் சொல்ட்டாங்க அவ வந்துட்டு ஒரு தட்டி சா நா வந்துட்டு அப்ப சொல்லிருவ எனக் டென்ஸ் ஆச்சினா நா அடிச்சிருவ நா எங்கித என்ன வந்துட்டு ஏன் அடுச் சிங் கேக் கூடாது அப்டின் சொல்லி உள்ள சேத்க்வேன் இதியே சாக்கா வச்சு அடிச்சிக்லா இதியே சாக்கா வச் தடிஃப
எங்கம்மா என்ன பண்ணுவாங்க குச்சி எல்லா தருவங்க குச்சி தந்துட் என்னி தனியா கூப்டு அடிக்க கூடாது செரியா அப்டின் சொல் லீருவாங்க சும்மா வெச்சு பயங் காட்டு அடிக்காத அப்டின்றுவாங்க பையன் பாசும் பைய மேல அவ அதுக்கு மேல பண்ணுவா படிச்சு படிக்க போவா வன்ட்டு நீ வந்துட்டு ஒரு மூணு புஷ்ஷப்ஸ் எடு இல்ல அவ இப்டி பண்ணுவா அவ கொஞ்ச ஃபிட்னஸ் அந்த மாரிலா இருப்பானா இப்போ கொஞ்ச நாளா
சா
ட்டு அவ போய் பத்து புஸ்ஸப் எடுப்பா நா கவுண்ட் பண்ணு அப்டிம்பா இப்ப நானு செரி படிக்கிறக்கு முன்னாடி கொஞ்ச இப்பல்லா பண்ணா கொஞ்ச ஃப்ரீயா படிப்பா அப்டி சொல்லி நானு விட்டுட் நானு கவுண்ட் பண்ணுவே அப்ற எங்கிட்ட வந்துட்டு நீயும் இதே மாரி மூணு புஷ்ஸப்ஸ் பண்ணு போது ச் நா படிக்கிற அப்பதா படிப்பே அப்டிம்பா
இதுல்லா திமிருதான
திமிருதான இதல்லா இப்டி அதுக்கப்பற அந்த ஈசி சேர்ல உக்காந்து சுத்து சுத்து சுத்து சுத்துனு சுத்துவா கேட்டா மண்டக் படிச்சிட்டு இருக்காணாமா
ஐயோ எவ்ள திமிரு எடயில வந்துட்டு எனக்கு தல சுத் சுத்தல் ஒரு மாரி மயக்க போட்டு நா விழுந்துட்ட அவ வந்துட்டு டெய்லி காலையில வந்துட்டு பால் குடிப்பா ஒரு முட்ட சாப்டுவா வெளியில வந்துட்டு சும்மா வாக்கிங் ஷாக்கிங் அந்த மாரி போயிட்டு வருவா என்ன பண்ணிட் டா அந்த அன்னிக்கி காலையில என்னய சீக்கிர எழுப்பி விட்டுட்டு எந்திறின் சொன்னா எதுக் குன் கேட்டு எழுப்பி வுட்டுட்டா பல்லு வெளக்கிட்டு வானு சொல்லி கெளம்ப சொல்லிட்டு என்னய கூட்டிட்டு போயிட்டா வாக்கிங்க்கு கூட்டிட்டு போய் அந்த பார்க்ல வந்துட்டு இப்படி சுத்தறது இழுக்ற து அந்த மாரி ஒண்னொன்னு இருக்கு காலேலங்கறதுனால ஏர்லி மார்னிங்னால பெருசா யாரு கூட் டமு இருக்காது என்ன இத இழு அத இழுன்னு சொல்லி அது என்னால இழுக்கவு முடியல எனக் சுத்தமா அது வரமாட்டேங்குது ஒடம்பு செமவீக்கு என் ஏன் டா இப்படி பண்றனு கேட்டா இப்பதா அப்டிதா வந்துட்டு வொனக்கு ஸ்டென்த் வரு மயக்கம் போட்டு வுழுந்தா இப்டிதா ஸ்டென்த் வர வைக்கனு அதுக்குன்னு எல்லாத்தையு ஒரே நாள்ல பண்ண முடியுமா கொஞ்ச கொஞ்சமா தான செய்யனு இப்ப உக்காந்து அம்பது செய்ங்கா எனக்கு வரவு மாட்டேங்குது ஒரு கயிறு வச்சு அந் த கம்பியோட சேத்து கட்டிட்டா
ம்
நா வந்துட்டு அம்பது முடிக்காம கழட்ட மாட்ட எ கையு மாட்டி வச்சு நா என்னால முடிக்கவு முடியல மூச்சு வாங்கி வீட்டுக்கு வரும்போது நொந் நொந்து நூலாயிட ரெண்டு நாள் வயி அல் அடி வயிறு வலிச்சிருச்சு கை கால்லா வலிச்சிருச்சு ரெண்டு நாள் படுத்த படுக்கை ஆயிட்டு எங்க அக்கா செம அடி அடுச் சும்மா இருக்க மாட்டியா புள்ளய கூட்டிட்டு போய் அது இது செய்ய வச்சு அப்டின் சொல்லி செரியான அடி அவனு எங் பக்கத்துல வந்துட்டு கை கால் அடிப்பட்டு கெடந்தா அப்புற
எல்லா நடக்கு வீட்ல
எனக்கு என்னன்னா நீ சும்மா இருக்க வேண்டிதான இதுல வந்துட்டு என்கிட்ட வேற நா வந்துட்டு ஃபஸ்ட் டு பேஸ்கெட் பால்ல இருந்த
ம்
இப்ப வந்துட்டு இது இல்ல எப்போ கடைசிய ஃபிப்த்துல வந்துட்டு சோனல் லெவல் முடிச்சுட்டு ஸ்டேட்டுக்கு சி டிஸ்ட்டிக்கு போறதுக்கு இருந்த அப்புறம் போக முடியல அதுக்கபற சிக்ஸ்துல இருந் து வந்து வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க அப்டியே இங்க வந்துட்டு வேற எதுவுமே விளையால டோட்டலா வந்துட்டு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியே விட்டுட்ட என்கிட்ட வந்துட்டு கயிற கட்டி வச்சுட்டு உன் பிரைம் எல்லா வெளியில எடு பிரைம் டைம் எல்லா கொண்டுவா அப்டில்லா சொல்லி உயிர வாங்கி எடுத்துட்டான்
ம் நானும் ஃபஸ்ட் அத்லெட்ஸ்ல இருந்தே அதுக்கப்புறமா எனக்கு கொக்கோல இன்ரெஸ்ட் டு இருச்சே அதுக்கப்புறம் டென்த் வரைக்கோ அப்டியே போயிட்டு இருந்துச்சி அதுக்கப்புறமா வீட்டுல ஸ்டடிஸ் கொஞ்சோ ட்ராப் ஆகுது வேண்டா ஜோனல்ஸ் ல போ வேண்டா அ அப்டினு ஜோனல்ல இருந்து செலக்ட் ஆயி டிஸ்ட்ரிக் போற அளவுல இருந்துச்சு வீட்லல்லா அவ்ளோ பேசுனாங்க ஆ ஆ ஸ்கூல்லல்லா இருந்து கால் பண்ணிலா பேசுனாங்க வீட்ல இல்ல வேண்டா ஸ்டடிஸ் தா முக்கியோ அவ என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டாலயா போய் சேர போறா
அதேதா இங்கயு சொன்னாங்க
அதெல்லா வேண்டா அப்டில்லா சொல்லி
எங்க மிஸ் வந்துட்டு கெஞ்சுனாங்க சிக்ஸ்த்துல வேற ஸ்கூல் மாத்தாதீங்க இதே ஸ்கூல்ல படிக்கவைங்க அடுத்து இவ ஸ்டேட்ஸ் போவா அப்டின்னு சொல்லி கேட்கவே இல்ல
எங்க வீட்டுலயே கேக்காம லெவன்த் டுவெல்த் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தா எடுக்கணு அப்டின்னு சொல்லி அது எடுக்க வெச்சி அப்புறம் சொன்னாங்க எங்க மேம்கிட்ட என்ன சொல்ட்டாங்கன்னா அவ படிச்சி முடிச்சுட்டா அவ கொஞ்சோ நல்லா படிக்கிறா அப்டின்னா அவல நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு விளையாட விடுங்க அப்டின்னு அது எப் ப்டி முடியு அப்பப்ப பிராக்டிஸ் அப்பதானே போ முடியு எங்க ஃபர்ஸ்ட் குரூப் ப வெச்சுட்டு நா எங்க போய் சீக்கிரமா எல்லா படிச்சு முடிச்சு எக்ஸாம்லல்லா நல்ல மார்க் எடுத்து எப்பா நான் போறது சொல்லிட்டு நானு அதுக்கப்பறோ விட்டுட்டே பாக்க போறதே விட்டுட்டே அப்புற எல்லா சொன்னாங்க ஆமா ஸ்கூ இங்க என்ன சொன்னாங்க சேரி ஸ்கூலுக்காச்சு விளையாடு ஸ்கூல் குள்ள விளையாடு ஸ்போர்ட்ஸ்டே அந்த மாரி வந்து விளையாடு அப்டின்னாங்க எனக்கு அது ஒரு மாரி அவங்க ஒரு ஒரு கேம் விளையாண்ட எல் நா இப்டி நீ ஏ வரல ஜோனல்ஸ்க்கு ஜோனல்ஸ் அங்க என்ன நடந்துச்சி தெரியுமா இப்பிடி இருந்துச்சி ஒரு மாரி பேசிட்டே இருந்தாங்களா எனக்கு ஒரு மாரி லைட்டா சங்கடமா இருந்துச்சி ச்சே நம்மளா போக முடியலையே அப்டின்னு அப்பறமா அவ்ளதா ஸ்கூலுக்காகவு விளையாட்றது விட்டுட்டே ஸ்போர்ட்ஸ் டேக்கு போவே மாட்டே. ஃபர்ஸ்ட்டெல்லா ஒரு மாரி வீட்டுல ஒக்காந்து அழுகுவே என்ன விட்டிருந்தா நானு விளையாண்டுடிருப்பே அப்டின்னு
அது வந்துட்டு ஏதாச்சி நல்லது இருக்கோ அப்டின்னு நம்ம நம்ளே தேத்திக்க வேண்டி இத என்ன பண்ண முடியு வேற
ஸ்போர்ட்ஸ் கேப்டனா இருக்க வேண்டியத இ வர்ணா போ முடியாதனால ல என்னைய போய் என்னோடைய ஒரு ஒரு கலர் இருக்கோல்ல ஆமா ஒவ்வொரு கலர் இருக்குல ஸ்கூல்ல கிரீன் கலர் ரெட் கலர் அப்டின்னு ஒவ்வொரு ஹவுஸ் ஆ அப்டி ஸ்போர்ட்ஸ் கேப்டனா ஆக வேண்டிய என்ன அப் அந்த கேப்டனா மாத்தி விட்டாங்க எனக்கு அந்த கேப்டனா இருக்கறதுக்கெல்லா பிடிக்கல என்னோட ஹவுஸ் கேப்டனா இருக்கறக்கு மாத்திட்டாங்க அதெல்லா எனக்கு வேண்டா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கேப்டன் தா வேணு நா திரும்பி ஸ்போட்ஸ்கே போறே சொல்லி ஏ வீட்டு எல்லா கெஞ்சியு விடாதனால நா எந்த கேப்டனாவுமே இருக்க மாட்டே அப்டி சொல்லிட்டு ஒரு வரோ ஸ்கூல்ல யார்கிட்டயுமே பேசல
அது நமக்கு ஒரு மாரி டிப்ரெஷன் ஆயிரு பழகாத விஷயத்துல கொண்டு போய் விட்டா
ஆமா
நா வந்துட்டு ஃபுல்லா அதுதா அப்டின்னு நா ஒரு பிளான் பண்ணி வெச்சிருக்கும்போது திடீர்னு அது இல்ல
ம் ஆமா அதுக்கப்பறமு சேரி ஓகே என்னோட பெஸ்ட் ஃரெண்ட் பாஸ்கெட்பால்ல இருந்தா அவ டிஸ்ட்ரிக் லெவல் விளையாட போவா அப்போ நானு வரே என்னையு சேத்திக்கோ அப்டின்னு சொல்லிட்டு சம்பாவாச்சி நா வறேன் பிளீஸ் என்னால இங்கெல்லா இருக்க முடியாது அப்டி சொல்ட்டு பேஸ்கெட்பால்லயு போன ஒரு ரெண்டு வீட்டுக்கு தெரியாமதா போனே ரெண்டு ஜோனல்ஸ் போனே ரெண்டு மேட்ச் போனே சப்பாதா போனே அப்றோ என் சேரி எதுக்கு வேண்டா விட்றலா நமக்கு வராத விஷ்யத்த போயி எதுக் கு நம்ம வெளையாட்னோ
ஆனா எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒடனேலா வெளையாடவுட மாட்டாங்க பேஸ்கெட்பால் நால் மே நா வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லே ஜாயின் பண்ட்டே அதுல தேர்ட்லருந்து தா வெளையாட ஸ்டார்ட் பண்ணே ரெண்டு நா ரெண்டு வர்ஷ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண வுடுவாங்க ஓட வுடுவாங்க பால் தூக்கி போட சொல்லுவாங்க பெரிய பெரிய கு பெரிய கிளாஸுக்கு அ சீனியர்ஸ்க்கெல்லா வந்துட் டு கொண்டு போயி போ பால் குடுக்கணு இந்த எடுபுடி வேல மாரி ரெண்டு வர்ஷ எடுபுடி வேல செஞ்சுதா நானே ஜாயின் பண்ணே அப்பிடி ஜாயின் பண்ணி ஜோனல்ஸ ஜெய்ச்சா அப்பயு என்னய பாதிலே நிப்பாட்டிட்டாங்க
எங்க ஸ்கூல்ல கொக்கோக்கு கபடி அந்த மாரிதா இம் பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க அதுல செலக்ட் ஆறதா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ற ஃபுட்பால் அதுக்குதா பேஸ்கெட்பால்லா அவ்ளோ பிளேயர்ஸ் யாரு இல்ல அதனால சேரி சப்பா ஒரு பிளேயர் மெயின் பிளேயர்ஸ் இருக்கு சேரி எ ஃப்ரெண்டு வந்து சேரி வா எங்க்கூட உன்னய கூட்டிட்டு போறே அப்டி சொல்ட்டு அங்க போய் சும்மா சப்பா ஒக்கான்ட்ருந்தே பாத்துட்டு எல்லா பாத்துட்ருந்தே அங்க போனது இங்க பேஸ்கெட் பால்னா பக்கத்து கிரவ்ண்ட்ல கொக்கோ வெளாடுவாங்க அங்க போய் போய் பாத் அங்க போய் நின்னு பாத்துட்ருப்பே
ஓ எங்க ஸ்கூல்ல வந்துட்டு கபடி இருக்கு கொக்கோவு இருக்கு பாஸ்கெட் பால் ஓ ஃபுட்பால் கிரிக்கெட் எதுவுமே இருக்காதா ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால்க்கு தா இம்பார்ட்டன்ஸ் குடுப் பா
ஓ அப்டி எங்க இது மேம் வந் கபடி பிளேயரு அதுனால அவுங்க கபடி கொக்கோ கேரமு ஷட்டிளு அப்பறமா ஃபுட்பால் இந்த பேஸ்கெட் பால்க்கு லாஸ்ட்டா ஹாக்கியெல்லா முன்னாடி பேஸ்கெட் பால்க்கு எப்போமே லாஸ்டாதா குடுப்பாங்க பேஸ்கெட் பால்க்கு நெறைய பேர் இருக்க மாட்டாங்க சோ அதுனால அப்டியே இதாயிரு
அப்பறோ
அப்றோ நா நெக்ஸ்ட் கால் பண்றே
ஆ ஓகே